ஹலோ
ஹலோ
கேக்குதுங்ளா
ஹலோ
ஆஹ் கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குது ஃப்ரீயா இருக்கீங்களா இப்போ
ஹலோ
ஆஹ் என கேக்குது உங்களுக்
ஆ ஆ கேக்
ஆஹ் ஃப்ரீயா இருக்கீங்களா இப்போ
ஆ ஃப்ரீதான்
ஆஹ் அ இல்ல இல்ல நாங்க வீட்டு்ல இது டூர் போலனு பேசிட்டு இருந்தோம் சரி அதான் அது எப்படி பண்றது எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டு்ல கேட்க சொல்லியிருந்தாங்க சரி அப்ப நம்ம மட்டும் போனா நல்லா இருக்காது சும்மா ஒரு பேர் பதினஞ்சு பேர் போனா தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி
ஃபேமிலி டூரா போறீங்களா
ஆஹ் ஆமா மா
ஃபேமிலி டூர்னா கோயில் குளந்தானே சுத்துவாங்க
இல்ல இல்ல கொஞ்சம் ஹில்ஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி கேடக்குறேன் நானு
ஹில் ஸ்டேஷன் ஓகே இது பெரியவங்கலாம் ரொம்ப பெரியவங்கலாம் இருக்காங்களா
இல்ல இல்ல எல்லாருமே ஒரு முப்பது வயசுக்குள்ளதான் முப்பது அதாவது முப்பதுக்குள்ளனா முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு அதிகபட்சம் ஒரு முப்பத்தி எட்டு ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வயசுக்குள்ளதான்
ஓகே ஓகே உம் ஜாலியா தான் இருக்கு போகலாம் எங்கெங்கே பிளான் பண்ணியிருக்கிறீங்க
நாங்க எங்க யோசிச்சு வச்சிருக்கோம்னா அஹ் இப்போதைக்கு ஆஹ் ஒரு ரெண்டே இப்பதக்கு ரெண்டு இடம் தான் யோசிச்சு வச்சிருக்கேன் கொடைக்கானல் இல்லைனா ஏற்காடு போலாம் அப்டின்ட்டுன ஏன்னா இங்க கோயம்பத்தூர் கிட்ட தான் இருக்கதுனால ஊட் அடிக்கடி போயிட்டு வந்தாச்சு அதனால அது கொஞ்ச போர்டிக்கும் து அதனால கொஞ்ச சோம் கொடைக்கானல் இல்லைன்னா ஏற்காடு ஆஹ அப்படி இல்லைன்னா மதுரை போயிட்டு குற்றாலம் சார இல்ல மதுரை சொல்றன் பாருங்க தென்காசி போயிட்டு குற்றாலம் போயிட்டு அப்படியே ரிட்டு வர வழியில ம து கொடைக்கானல் போயிட்டு வந் லாம் அந்த மாதிரி யோச்சிருக்கோம்
அது கூட நல்லாதான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இப்ப லாஸ்டா சொன்னீங்கல்ல அது ஜாலியாக இருக்கு ஏன்னா கு குற்றாலத்துலே ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ நாள் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க
ஒரு மூணு நாலு
த்ரீ டேஸ்னா கண்டிப்பா முடியாது ஏன்னா குற்றாலத்துல அவ்ளோ அருவி இருக்கு அதெல்லாம் பாக்குறதுக் கே கண்டிப்பா பத்தாது இதுல வேற நீங்க கொடைக்கானலும் பிளான் பண்ணிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு குற்றாலம்னா குற்றாலம் பக்கம் கன்னியாகுமரி இருக் குது திருநெல்வேலி கன்னியாகும ரிங்கிறதுனால கண்டிப்பா அங்கேயும் போகணும்னு ஆசைப்படுவாங்க ஸோ சன் ரைஸ் சன் செட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கண்டிப்பா ஒரு நாள் வந்து நம்ம அ கன்னியாகுமரியில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்
அப்ப
வர்ற வழிய அப்படின்னா திருநெல்வேலி திருநெல்வேலியில கூட ஒன்னும் இல்லை அல்வா வாங்கிட்டு அப்படியே நம்ம வந்தோம்னா சேவன் குற்றாலம் தான் அங்க தொட்டி பாலம்னு ஒரு இடம் இருக்கு
செரி
அருவி பாத்தா அதுவே எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு ஆறு அருவி இருக்கு நம்ம அப்படியே அடுத்தடுத்து அடுத்து நம்ம குளிக்க போற மாரியே இருக்கும் அருவியில அதனால நம்ம அதை பார்க்கணும் பா து கண்டிப்பா கொடைக்க க்கானல் வாய்ப்பே இல்லை ஏன்னா நம்ம அருவியில் குளிச்சுட்டு வந்தாலே அதுவே செம டயர்ட் ஆயிடும் அதனால ஒண்ணு நம்ம பிளான் பன்ற மாதிரி இருந்துச்சு னா குற்றாலமோ கன்னியாக் குமரியும் சேர்ந்தாப்புள்ள ஒரே பிளானா பண்ணோம் அப்படி இல்லைன்னா கொடைக்கானல் மட்டும் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா கோயம்புத்தூர்ல இருந்து கொடைக்கானல் போனா கொஞ்சம் தூரமா தான இருக்கும் அதனால இங்க அது இந்த டிராவல் டைம் அதிகமா இருக்கும் அப்புறம் நம்ம மலை ஏறணும் பெரியவங்களுக்கு அது செட் ஆகுமா என்னன்னு கேட்டுக்கோங்க அவங்களுக்கு ரொம்ப குட்டி குழந்தைங்களா இருக்காங்களா
குட்டி குழந்தைங்களாம் இல்ல எல்லாருமே ஒரு அஹ் பன்னெண்டு வயசு பதினாலு வயசு எல்லாமே ஒரு ஏழாது படிக் க்கிறாங்க எட்டாவ்து அந்த மாரிதா ஏலாது எட்டாதுனாலே பத்து வயசுக்கு மேல தான இரு க்கு
ஆஹ் பிரச்சன இல்லை இருந்தாலு ஒரு டைம் கேட்டுக்கோங்க ஹில் ஸ்டேஷன் அவங்களுக்கு ஒத்துக்குமான்னு கேட்டுக்கோங்க ஆனா இப்ப கிளைமட் வேற
எ அதா ஆல்ரெடி எஜ்ல இருந்து தா இருக்கா ப்ச் செரி இப் இந்த டைம்ல போயி ட்டு வருவோ இன்னு நல்லா இருக்கு அங்க இன்னு குளிரு செரி கொஞ்சோ நல்லா
உம் இந்த கிளைமேட்ல போறத விட நம்ம வெய்யில் நேரத்துல போனாதா நல்லா இருக்கு
வெய்யில் நேரந்தா முடிஞ்சிருச்சே அதனாலதா
அப்படி இல்ல ஆனா நம்ம குற்றாளம் வேணா ட்ரை பண்ணலா ஆனா ஏற்காடில என்ன இருக்கு நா ஏற்
ஏற்காடுமே கொடைக்கானல் மாரிதா மலைப்பிரதேசோ மேலப்போறோ என்ன கொடைக்கானல் பதினோரு மல ஆனா ஏற்காடு வெறு அஞ்சு மலயோ என்னவோதா இப்ப கொடைக்கானல் போறதா இருந்தா பதினோரு மல ஏறணு மேல அதாவது ஏறனுன்னா ஒரு மலையசுத்தி அடுத்த மலைய சுத்தி அந்த மாரி ஒரு பதினோரு மலய சுத்தணு
ஓகே ம் இல்ல அங்க சுத்தி பாக்கறதுக்கெல்லா சுத்தி பார்கறதுக்கெல்லா என்னென்ன இருக்கு ஏற்காட்ல
அது கொடைக்கானல் மாரியேதா ஆமா மலையில அந் இப்ப அங்க இருக்கிற மாரி அந்த பூ தோட்டோ அப்புறொ பார்க்கு ஏரி அப்புறொ ஃபால்ஸு அந்த மாரிதா வேற எதுவு இல்ல எல்லா கொடைக்கானல் ஹில்ஸ் ல மோஸ்லி என்னன்ன இருக்கோ அதே மாரிதா இங்கயு இருக்கு மத்தபடியெல்லா ஒன்னு கெடையாது
ஓகே ஓகே இல்லாட்டி இந்த கொல்லிமல ஓகே நீங்க இந்த கொல்லிமல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்ளா
ஆனா கொல்லிமல கேள்விப்பட்டிருக்க ஆனா கொல்லிமலையில ஒண்ணுமே கெடையாதே ஆஹ் ஒண்ணுமே கெடையாதுன்னா எப்படி சொல்ற அது வந் து பைக் ஓட்றதுக்குதா நல்லாருக்கு அதாவது ஏ பைக் ஓட்றதுக்கு நல்லா இருக்குனா அநியாயத்துக்கு அந்த மலயில வந்து ஆஹ பசங்க போறதுக்கு மா அந்த ரூ வண்டி ஓட்டறதுக்கு நல்லாருக்கு வளஞ்சு வளஞ்சு வளஞ்சு வளஞ்சு அதாவது நம்ப நார்மலா இருக்க ரோட்லயே பசங்கெல்லா இப்ப இருக்க பசங்கெல்லா வண்டி வேகமா ஓட்னா வளஞ்சு வளஞ்சு போ றாங்கில்ல ப்ச் இது வந்து மல ஏர்றதுலயே வளைஞ்சு வளைஞ்சு மல ஏறுவோ அத ஓட்டறக்கு ஒரு மாரி கொஞ்சோ ஹ திர்லிங்கா இருக்குமா அந்த இத அனுபவிக்கிறதுக்கு அந்த திர்லிங்க் அனுபவிக்கிறதுக்கொசரோ அவுங்க பசங்க எல்லா மோஸ்ட்லி வண்டி எடுத்துட்டு அப்டி ஓட்டிட்டு போவாங்க ஆனா மேல பாத்தீங்கன்னா அங்க எதோ ஒரு சின்னூண்டு கோயில் இருக்கு அப் அப்றோ அப்புறோ பாத் ன்னா ஒரே ஒரு ஃபு பால்ஸ் இருக்குன்னு நெனைக்கிற அவ்ளோதா மத்த படி ல்ல எனக்கு தெரிஞ்சு கொல்லிமலை ஒண்ணுமேல கொல்லிமலைக்கு எதுக்கு போவாங்கன்னா மோஸ்ட்லி வண்டி ஓட்டி அந்த அந்த என்ன சொல்றது அந்த அந்த டிரைவ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு போவாங்க அவ்ளோதா
அப்டின்னா ஃபமிலிக்கு செட் ஆகாது கொல்லிமலை ஓகே அப்பனா நம்ம இன்னி ஏற்காடு எனக்கு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கு பக்கமாவு இருக்கு அ ஹில் ஸ்டேஷன் நம்ம போன மாரியு இருக்கு பக் ஆ இ போற போயிட்டு வர்றதுக்கு அந்த டயர்டு தெரியாது அப்போ நல்லா ஒன்னு கொஞ்சோ ஜாலியாக நம்ம லாங்காக போகணு அப்டின்னு நெனச்சம்னா பெஸ்ட்டு வந்து கன்னியாகுமரி ஓகே இத நம்ம வந்த ஆஹ் கன்னியாகுமரி மூட் ச்ட்டு அப்டியே வர வழிதா அண்ணா எனக்கு தெரிஞ்ச நம்ம வர வர வழியில ஒரு பேலஸ் இருக்குன்னு நெனைக்கற கரெக்டா கேரளாப்ப ஆஹ் ஆ கன்னியாகுமரியில கரெக்டா இல்ல வர வழியிலங்க ஒரு பெரிய ஒரு பேலஸ் இருக்கு அ இப்ப பெரியவங்கல்லா போறதுக்கு அது அது கொஞ்சோ ஜாலியா இருக்கு அவங்க அஹ் கொஞ்ச ரெஸ்ட் எடுத்த மாரி நா கொஞ்சோ சுத்தி பாத்த மாரி இருக்கு
உஹ்ம்
நீங்க என்ன யோசிக்கிறீங்க பட்ஜட் எவ்ளோ ப்ளான் பண்ணிருக்கு
பட்ஜெட்லா ஒண்ணு பிரச்சன இல்ல
ஓகே அ ம் பஸ் எடுத்துக்கற மாரி தானே எத்தன பேர்ப்ப மொத்தோ
ஓ எனக்கு தெரிஞ்சு இங்கிட்றிந்து ஒரு ஏழு இல்லன்னா எட்டு பேர் அவ்ளதா
உம் இன்னு கொஞ்சசோ ஆள் சேர்த்தனா நல்லா இருக்குன்னு தோணுது
ஆள் சேத்தனாவா இந்த சைடு ஆஹ் தெரிஞ்ச அதிகபட்ச சேத்தனா இன்னு ஒரு நாலு பேர் சேக்கலா ஒரு பன்னெண்டு பேர் சேக்கலா அவ்ளோதா முடியு இங்க
எங்க எங்க எங்க வீட்லயேங்க ஒரு நாலு பேர் இருக்கோ ஆஹ் பன்னெண்டு பதினாறு பேர் வறாங்களா
பன்னெண்டு ப உங்க வீட் நா பன்னெண்டு உங்க வீட்டு சைடு நாலுன்னா இது பதினாறு கணக்கு ஆயிடுச்சு
ஓகே அம் அப்டினா பெரிய பஸ் எடுத்தா கரெக்டாகருக்காது
இல்ல இந்த டிராவலர்லாம் இருக்குல்ல அதுவே போதும் நினக்கிறேன் இந்த ஏ இருபது பேர் போற மார்லாம் வண்டி இருக்கு
ஆஹ் ஓகேவாதான் இருக்கோ ஆனா கொஞ்சம் ஸ்பேஸா இருக்க மாரி நம்ம பாத்துக்கலாம்
கொஞ்ச இடம் இருக்கிற மாரினா புரியலயே
அ எப்டினா அந்த ஒயிட் கலர்ல ஒரு வேன் இருக்கு அந்த மாரி வேண்டாம் ஆ அது வேண்டாம்
ஆ
அது இல்லாம இந்த மினி பஸ்லாம் இருக்குல அந்த மாரி சைஸ்ல ஒரு பஸ் இருக்கும் பாத்துருக்கீங்களா
ஆஹ ஓகே ஓகே புரிது
ஆ அதுனா கொஞ்சோ நல்லா அது கொஞ்சோ ஜாலியாக இருக்குமோனு தோணுது
செரி ஓக் ஓகே நான் கேட்டு பாக்கறேன் விசாரிக்கிறன் எவ்ளவு வரும்ம்ின்னு
போற அப்பதான் டான்ஸ்லாம் ஆடுவோம் அ எப்படியும் உக்காரவே மாட்டோ அவங்கவங்க சீட்டுல எந்திரிச்சு நடந்துட்டு ஜாலியா இங்கேயே போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் இடமா இருந்துச்சுன்னா நல்லா இரு ம்ல்ல அதுனால அ அது கேட்டு பாருங்க எவ்ளோ வருதுன்னட்டு
ஆ கேக்றேன் கேக்றேன் செரி ஓகே சரி நாவது உங்களுக்கு என்னானு பேசி நா சொல்றே நானு அது அந்த வண்டி எவ்ளோ வருது கிலோமீட்ருக்கு எவ்ளோ கேக்குறாங்க அப்பறம் டிரைவரோட படிகாசு எவ்ளோ அதெலாம் என்னனு கேட்டு சொல்றேன் உங்களுக்கு
ஆமா அது நம்ம ஷேர் பண்ற மாரி இருக்கா அதலாம் முன்னாடியே நம்ம வந்து கேட்டுக்கலாம்
உம் நா விசாரிக்றேன்
பெரியவங்க கிட்ட இல்ல இத பத்தி பேசிக் லாம் வீட்ல இருக்கவங்க கிட்ட நம்ம பாட்டுல பிளான் பண்ட்டு கடசியில அவங்க வர முடியாது இல்ல பட்ஜெட்ப்ராபளம் எதாவது சொல்லிட்டாங்னா கடசியில பிளாப் ஆயிடும் அதுனால முதல்ல பெரியவுங்கிட்ட நம்ம உக்காந்து பேசலாம் என்னானு ஆஹ் பணம் இப்ப இல்லாது எல்லாரும் வீட்லயே இருக்கான்னு நம்ம கேட்டுக்கலாம் அப்பறம் அதுக்கு ஏத்த மாறி க்கே சொன்ன உடனே இது அங்க ஸ்டே பண்றதுக்கெல்லாம் பாத்துக்கோங்க
உஹம் ஆமா ஆமா அதுவும் நான் பாத்துட்டு முன்னாடியே புக் பண்ணனும்
ஆமா அதெல்லா ஆஹ் அதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கு மொதல்ல ப்ளேஸ் என்ன என்ன இடத்துக்கு போனான்னு சொல்லிட்டு அத முடிவு பண்ணிரலா
செரி நான் வீடல என்னானு பேசறேன் நான் பேசிட்டு இந்த மாறி நீங்க சொன்னதே சொல்றேன் இந்த மாதிரி அஹ் திருநெல்வேலி கத அப்பறம் குற்றாலம் கத அங்க எத்தன நாளாவும் அப்புறோ அங்க என்னலா பாககறதுன்னு சொன்னது அப்புறோ கன்னியாகுமரி அப்புறோ திருப்பி வர ஏதோ பேலஸ் இருக் நீங்க அது இது எல்லாத்தையுமே நான் வீட்ல சொல்றேன் எல்லாத்தையுமே பேசிட்டு அவங்க சொல்ட்டும் நான் சொன்னதுக்கப்புறோ என்னன்னு பாத்துட்டு நான் உங்களுக்கு அப்பறமா கால் பண்றே
ஓகே ஆ சீக்கிரம் கால் பண்ணுங்க எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு போறதுக்கு
செரி ஓகே நான் கண்டி கண்டிப்பா கண்டிப்பா கால் பண்றேன் நான் உங்களுக்கு என்னன்னு பாத்துட்டு உம் செரி கூப்டறேன் உங்களுக்கு நான் என்னனு பேசிட்டு
ஆஹ் ஓகே
பாப்போம்